ஹலோ ஹலோ
ஆ கேக்குதுங்களா மேடம்
ஆ கேக்குதுங் சார், கேக்குதுங்களா சார்,
ஆ கேக்குதுங்க மேடம்
ஆ சார் சொல்லுங்க சார் சார் அ
ஹலோ கேக்குதுங் மேடம், குட் குட் மானிங் சொல்லுங்க,
ஆ சார் எப்டிங் சார் ஆ இது கொஞ்சோ கொஞ்சோ ஒரு லேண்டு மாரி வாங்கலானு இருந்தங் சார் ஆ அப்ப வந்து ஆல்ரெடி எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லேண்ட் வாங்கிருந்தாங்க இப்ப அதெல்லா பதிவு பண்றதுக்ல்லா இப்போ ரொம்ப ரேட் ஆகி போயிடுச்சு அப்டிங்கிற மாரி சொன்னாங்க அதுக்கே வந்து ஒரு ஒன் லாக் பக்கம் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால நாங்களும் கொஞ்சோ லேண்ட் வாங்கி கொஞ்சோ ரிஜிஸ் ட்ரு பண்ற மாரி எல்லாம் இருக்குங் சார் எல்லாமே வெலவாசி வந்து ஆமா எல்லாமே வெலவாசி வந்து ரொம்ப ஏத்திட்டாங்க சார் அதெல்லாம் எது பேஸ் பண்ணி ஏத்துறாங்கன்னே தெரியமாட்டேங்கிது சின்ன பெட்ரோல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா எல்லா திங்ஸ் சுக்குமே காமன்னா இப்போ வந்து வெல ஏறிருச்சிங் சார் அதனாலதா கூப்ட்டாங்க
ஓகே ம் ஆ டாக்குமெண்ட் சார்ஜ் ஏறிருச்சுன்னு சொல்றீங்களா என்ன சொல்றீங்க மேடம்
குமன் சார்ஜும் ஏறிடுச்சு அதுக்கப்பறம் ஆமா எல்லாத்துக்குமே வெல ஏறிருச்சிங்க
ஆ ஆமாங்க மேடம் அதான் ஈரான் போர் மறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல
ஆமா ஆமாங் சார் அது வந்து ரீசன் வந்து ஈரான் போர் மட்டும் மட்டுமே சொல்லுங்க சார் ஹலோ
நா சொல்ல போது போட்ரிங்களா
ஆமா சார் போர் மட்டுமே ரீசன் கெடையாதுங் சார் இவங்க இங்க இங்க இருக்கிற ஆ ஆ ஆ கவர்மெண்ட்டோட உள்நாட் டு ஆ கேக்குதுங்களா சார் நா பே
இல்ல இல்ல அவுங்ளுக்கு மேக்சிமம் என்னனா ஆ அந்த ட்ரான்ஸ்போர்ட்ஸ்சு வெஹிகில்